ஹலோ சிஸ்டர் கேட்குதா
கேக்குதுடா அப்பறோ என்ன ரொம்ப நாளாச்சு ஒரே திருவிழாக் கோலமா
ஆமாங்க சிஸ்டர் எங்க திருவிழாவா நடந்துடுருக்கு அடுத்தடுத்து உங்க ஊருல திருவிழாலா நடக்குதா சிஸ்டர்
எ எங்க ஊர்லயு ஒரே ஃபெஸ்டிவல் தா போயிட்ருக்கு அது இப்ப வந்து அடுத் ஒவ்வொர் சீசன் வருதுல்ல அடுத்து வி விண்ட்டர் சீசனு சம்மர் சீசனு அப்டின்னு சம்மர் முடிஞ்சனால எங் ஊரு ஏரியால உள்ள கோயில் எல்லாமே திருவிழா தா அம்மன் கோயில் எல்லா
திருவிழா தா
ஒரே பொங்கல் போட்றாங்க சுண்டல போட்றாங்க
ஆமாங் சிஸ்டர் அம்மர் கோவில்னாலே ஏ மோஸ்ட்லி வந்து இந்த கூழ் காச்சி ஊத்துறது இதுதான சிஸ்டர் ஃபேமஸாருக்கு
ஆமாம்மா அதே ஓ அ இந்த ஊர் சைடு பாத்திங்ன்னா அவ் ஒவ்வொர்க்கா நேர்த்தி கடன் வெச்சிற்ப்பாங்க
அதுக் தகுந்த மாறி இதே வந்து ரொம்ப இந்த ஆக்ரோஷமான அம்மன்கல்லா வந்து க கடா வெட்டி தா விருந்து போடுவாங்க இந்த க கருப்சாமி அந்த மாதிரி இதுக்குலா இதே நார்மல் அம்மன் அந்தக் கோயில்ல இந்த மாரின்ச்சினா பொங்கல் கூழு ஒவ்வொரு நேர வந்து ஒவ்வொரு கிட்ஸுக்லா புரோக்ராம் மாதிரி வெச்சு மதிய லன்ச் மாரி குடு ப்பாங்க அப்புற எல்லா எல்லா சாப்பாடு வெச்சு பொரியல் கூட்டு அப்டி எல்லா வெச்சு குடுப்பாங்க அந்த மாதிரி போயிட்ருக்கு ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு ஒரு அஞ்சு நாளைக் திருவிழா எடுக்குறாங்க ஆனா ஒவ்வொரு நாளு பால் கொடோ என்ன பேரு த என்ன சொல்லுவாங்க எப்ப எல போட்டு டு பண்வாங்களாடா ஆ அம்மாலா பறி கட்றாங்க அதுக் தா லாஸ்ட் நாலு மஞ்ச நீர் ஆடுவாங்க அத் மேறி ஒவ்வொர் நாளு ஒவ்வொரு எடுத் போய்ட்டேருக்குடா அங்க உங்க ஊர் சைட்ல எப்டி போய்ட்ருக்கு இந் சைடு ன்
ஆமாங்க சிஸ்டர் இங்கயு அப்டித்தா அப்ப எங்க பாத்தாலு திருவிழா அந்த ரேடியோ சத் தோ பாட்டு அப்ற பிள்ளைங்களுக் கெல்லா வந்து வெளயாட்டு ஒவ் ஒ பரிசு குடுக்றது பிள்ளைங்களுக்கெல்லா பரிசு ஒ வின் பண்ணவுங்களுக்கு இந்த லெமன் ஸ்பூன்னு இன் மானி ஒவ்வொரு விளையாட்டுங்கெல்லா வெச்சு பரிசெல்லா குடுக்குறாங்க நீங்க சொன்ன மாறி தா பாத்தாலு ப்ரசாத் தந்தா வீட்ல எங்க சமைக்குறோ எல்லாமே பிரசாதத் துலேயே போயிருது நாள் ஃபுல்லா அப்டியே போய்கிட்ருக்கு சிஸ்டர் அப்பறந்த கச்சேரில்லா வெக் கிறாங்க அந்த வில்லுப்பாட்டு அந்த மாத்ரில்லா பண்றாங்க ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு இந்த பட்டிமன்றப் பே சாளர்கல்லா கூப்ட்டு சிறப்பு விருந்தினரா கூப்ட்டு அவங்களுடயப் பேச்சு கல்லா கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாருக்கு சிஸ்டர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது அப்றோ வந்து புராணக் தோடக் கத அந்த வில்லுப்பாட்டு மூலோ அப்றோ புராணத்தோடக் கத அந்த மாதிரி நல்லார்ந் இப்ப பிள்ளைங்களு நல்லா என்ஜாய் பண்றாங்க ஸ்கூல்லு விட்டு வந்தோனயு ஆ ஹோம்பர்க் போ முடுச்சமா அப்போ கோய்லுக் போனு கோய்லுக்கு போனு கோய்லுக்கு போனு அப்டின்ற மாதிரி தா இருக்கு சிஸ்ட
ஆமா ஆமா அது அஞ்சு நாள் எடுக்குறாங்கல்ல ஒரு ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாரி இல்லயா
ஆமா ஆமா ஒவ்வொரு ஊர்ல அந்த மொளப் பாரி ஆ அந்த கொடி ஃபர்ஸ்ட்டு கொடியேற்றத்துலருந்து நடக்கு சிஸ்ட்ர் கொடி ஏத்துன ஒன்னயூ அது நீங்க சொன்ன மாரி இந்த மொளப்பாரி போட்றவங்களா அந்த வெதயல்லா உண்ணி ஒவ்வொரு நாளு வெச்சு சாமி கும்புடுவாங்க சிஸ்டர் அது கொஞ்சோ கொஞ்சோ மா வளர ஒவ்வொரு நாளு இந்த ஒரு நாள் கும்மி அடிக்கிறது ஒவ்வொர் ஆனா அந்த மொளப் பாரி நீங்க சொல்ற மாரிப் போட்றது வந்து டெய்லி அந்த மொளப்பாரிய நடுவுல வெச்சு நம்ம பிள்ளைங் எல்லா எல்லாரு சேர்ந்து வயசானவங்க பிள்ளைங்கல்லா அந்த பாட்டு பாடிக்கிட்டு அந்த கும்மியில்லா அடிச்சிட்டு அப்பற வந்து ஃபை அது நல்லா வளந்துருஸ் சிஸ்டர் அந்த ஏழாவது நாள் சொல்லுவாங்க அப்ப வளந்து ட்டு அந்த ஏழாவது நாள் ஆத்தங்கரைலப் போய் அத கரச்சிட்டு வருவாங்கன் சொல்லுவாங்க அதுல கூட ஒரு சைன்ஸ் இருக் க்குன் சொல்றாங்க இப்பல்லா வந்து நெறயா ஆ ஆறு இதுலல்லா வந்து இந்த மண்ணரிப்பு இதெல்லா ஏற்படுதுல சிஸ்டர் அப்ப நம்ம இந்தெல்லா போய் வந்து கரைக்கு போது வந்து அது ஒரு அந்த ஆத்துக்கு ஒரு வளமா இருக்கா அதுனால தா வருஷத்து த்துல ஒரு நாள் வந்து இந்த மணி திருவிழாலா வச்சு அத வந்து விநாயகர் சதுர்த்திக்குலா நம்ப கலக் கரைக்கிறோ பாத்தீங்ளா இப்பதா வந்து அதுல இந்த பெயிண்ட்டு இதெல்லா அடிச்சு இது பண்றாங்க முன்னாடிலா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா அந்த களிமண்ல செஞ்சு அத போய் கரைக்கிறனால சீக்கிரமா அந்த இந்த ஆத் ஆ மணலோட இது வந்து டென்சிட்டி கொறயாம இருக்கு அப்டின் றதுக்காக தா அதெல்லா பண்ணிருந்திருக்காங்க முன்னாடிலருந்து இந்த திருவிழாக்களு அதே மாரிதான நம்ம இந்த மாச ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு ஒரு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கணு நம்மளு எல்லா தா இது பண்ணுன்றதுக்கு
எல்லா சொந்த பந்தமு இருப்பாங்க ஒரே எடத்துல கூடிருப்பாங்க ஒரு குடும்பமா இருக்கு
ம்
அந்த ஒரு கோயில்லக் கூட இந்த கலசமுல்லா வெக்கிறாங்க கலசக்லோகல் அதுக் ஒரு இதுருக்குல்லயா எல்லா தானியிங்களு வச்சிர்ப்பாங்க என்ன அழிவு வந்தாலு அந்த கலச மட்டு அழியாது அந்த கலசத்துல உள்ள தானியங்கள் வந்து அடுத்து வெளைய போட்டாலு வெளையறக்கு ஓ இது ஆகு மாரிதா கலசத்துல வச்சி இது பண்றாங்கல்லயா
ஆமாங்க சொல்லி நீங்க சொன்னது ரொம்ப கரக்ட்டுதா அப்பல்லா வந்து மாத்தி மாத்தி எதாவ்து ஒன்னு ஆ ஏற்பட்ருச்சின்னாக் கூட நம்ம அடுத்த வேல நம்போ விவசாயத்த நம்பி தான இருக்கோ எங்க வச்சாலு இதா அதுன் சொல்லிட்டு அந்த கலசத்துல ஒவ்வொன்லயு ஒன்னு வச்சு கும்பாபிஷேகம்னு ஒன்னு நடக்கு சிஸ்டர் கோவில்ல அப்ப அந்த வருஷ வருஷ த்த அந்த கும்பாபிஷேகத்தப்ப அத வந்து நம்ம எப்ப வக்கிறோமோ அடுத்த கும்பாபிஷேகத்தப்பதா அத மாத்தி வ நிக்கணுன் சொல்லி சொல்லுவாங்க நீங்க சொன்ன மாதிரி அதுவு வந்து ஒரு நா நடைமுறைதா அந்த கோவில் ஆமா முன்னோர்கள் பின்பற்று வழிய வந்தது
அது ஆக்சுவலா பாத்தீங்ன்னா இது ட்ரெடிஷனங்களோட நம்ளோட உணவு வந்து நம்மள எப் ப்டியெல்லா பாதுகாக்க முடியுமோ பண்ணி அத வந்து ஒவ்வொரு கடவுளுக்கு வந்து நன்றி செலுத்துற மாரி பண்ணி ஒக் கொண்டாந்துட்டாங்க அப்டிதா நெனைக்கிறே நானு ஒவ்வொரு நாளும் அது அந்த அஞ்சு நாளும் ம் சொல்லுங்க
ஆ அந்த திருவிழாக்களும் போது கூட அந்த சின்ன சின்ன வியாபாரிங்கல்லாம் வந்து அவங்க தொழில வந்து இது பண்ணணு ஆ அடுத் அடுத்த லெவல்க் கொண்டுட்டு போனு அவங்களோட வாழ்வாதாரமு மேம்படணுன்றதுகாண்டி தான இதெல்லா கொண்டு வந்தது ஒரு பலூன் வித் க்கிரவங்களாகட்டு ஒரு அதாவது ஒரு பண்டங்கள் விக்கிறவங்களாகட்டும் அவங்களும் அடுத்த லெவலுக்கு அவங்க வாழ்க் க்கைய நகர்த்திட்டு போணுன்றதுக்காண்டிதான இந்த திருவிழாக்கள் ஆ முன்னோர்கள் வந்து இது பண்ணி கொண்டுவந்துருக்
அதா சொந்த பந்தங்கள் கூடி கடவுள வந்து துதிச்சு அந்த உணவுப் பொருட்களும் இது பண்ணி அவன் எல்லாருக்குமே இது ஒரு இணையான ஒரு இது இல்லயா திருவிழானாலே சந்தோஷந்தா கொழந்தைங்களுக்கு சொல்லவா வேணு இல்லையா அந்த அளவுக்கு செலிபிரேட் பண்ணிட்டோ
இந்த மஞ்ச தண்ணி நீங்க சொன்ன மாரி மஞ்ச தண்ணி எல்லா ஊத்தி அப்ப அவங்களோட அந்த மகிழ்ச்சிய வெளிப்படுத்தி
ஆமா எங்க ஊர் சைடு நாங்க வந்து இங்க கீழ வந்து இங்கல்லா அப்டி கெடயாது நாங்க எங்க ஊர் சைடு போனோன்னா வச்சுக்கோங்களே பொங்கல் டைம் போவோ அப்பவே திருவிழானு சொல்லுவாங்க அப்போ அந்த ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு வச்சுதா அந்த மாரி கும்பிடுவாங்க அப்போ ஒரு டைம்ல்லா எங்களுக்கு அ சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த மாவிளக்குன்னு சொல்லுவாங்க மாவுள வந்து ஸ்வி இது மாரி பண்ணி குடுப்பாங்க அது எனக்கு ஒரு வி வித்தியாசமான அனுபவமாருந்துச்சு
ஆ ஆமாங்க சிஸ்டர் சிஸ்டர் நீங்க சொல்றது கரெக்டுதா அந்த மாவெலக்குன்றதுலா வந்து இந்த பச்சரிசிய மொத நாளே ஊற வச்சு கழுவி காய வச்சிருவாங்க சிஸ்டர் வச்சிட்டு இந்த வெல்லோ அப்பல்லா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வொரல்ல போட்டு இடிச்சு அந்த வெல்லத்தையு போட்டு இறுக பிடிச்சு இந்த பாட்டி ஆ எல்லா இருப்பாங்கல்ல அவங்கெல்லா சேந்த் அத புடிச்சு இது பண்ணி அதுல நெய் திரிலா போட்டு இது பண்ணிட்டு அத சா கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் நா சின்னவயசல அந்த ஞாபகல்லா இருக்கு போய் அந்த மாவிளக்கு வாங்க ஓடி போய் அந்த மாவளக்கு வாங்கி சாப்ட்ட நினைவு
என்ன ஹைலைட்னா அது ஹிந்துனா ஹிந்து அப்டிலா யில்லாம எல்லாருக்கு அத வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்டில்லா நெறைய பேர் சாப்ட ம்
ஆ கரெக்ட் தா சிஸ்டர் நீங்க சொல்றது கரெக்ட் தா திருவிழாக்கள்னாலே வந்து நம்ம எல்லாத்தோட ஓட் ஒற்றுமைய காமிக்கிறதான சிஸ் சர் இவங்கதா வரணு இவங்கதா வரக்கூடாது அப்டின்றது இல்லல எல்லாருமே ஒரு இனம் தா இந்த இதுல பெறந்தவங்க எல்லாருமே ஆ அப்டின்றத ஒரு நினைவூட்டுறதுக்கு அதுக்காண்டி தான அந்த திருவிழாக்களே வந்து அமையுது எல்லாரு எல்லாத்துலயு பங்கேத்துக்கணு அப்டின்றது தான சிஸ்டர்
அந்த மாரி அந்த நாளு ஒரு நாள் வந்து அந்த மாவிளக்குல குடுப்பாங்க அப்றம் ஒரு நாள் அது அதுரசம் செஞ்சு குடுப்பாங்க அப்றோ பொங்கல் குடுப்பாங்க அப்பல்ல ப இ இதுல என்னன்னா அந்த அஞ்சு நாள் லீவுல கடசி நாளுதா ரொம்போ கஷ்டமாருக்கு மஞ்ச தண்ணீர் மஞ்சத்தண்ணி நீராடிட்டு அப்றோ நம்ம ஊருக்கு கெளம்புங்க பாருங்க இந்த அஞ்சு நாளு இவ்ளோ சந்தோஷமாருந்தோமே இப்ப வீட்டுக் போனுமே நெனச்சாலே கஷ்டமாருக்கு அப்படியிருக்கு எங்கூர் சைடு அந்த பொங்கல் செலிப்ரேஷனோடா அத திருவிழாங்கறது எல்லா மொத்த ஊரு எல்லாருமே வெளிய ஊருக்கு போயி பொழைக்க போயிருப்பாங்கல்லயா அப்போ வந்து திடீர்னு அப்ப அந்த அஞ்சு அந்த ப் திருவிழா டைம் தா எல்லாரு வருவாங்க ஒட்டுக்கா எல்லா சொந்த பந்தவங்வருவாங்க நீ நா அப்டில்லா கெடயாது எல்லாருமே இருப்பாங்க அப்டிருக்கும்போது அந்த அஞ்சி நாள் முடிஞ்சு அஞ்சாவது நாள் வீடு திரும்பும்போது ரொம்போ கஷ் கஷ்டமாருக்கு இப்ப நெனச்சாலே கஷ்டமாதாருக்கு
மன் திருவிழா டைம் மட்டுந்தானே எல்லாரு சேர்றோ எந்த ஊர்ல என்ன வேலையா இருந்தாலு மித்த நாள்க்கல்லா வேல வேல வேலன் ஓடிக்கிட்டுருக்கோ அந்த திருவிழாக்கள்ம்போது தா வந்து நம்மோ எல்லா திந்த ப ஃப்ரெண்ட்ஸ்லருந்து ரிலேட்டிவ்ஸ்லந்து எல்லாத்தயும் மீட் பண்ணி கொஞ்சோ நம்ம வந்து இப்ப இது பண்ணி நம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாருக்கறது கூட அதனாலதா அதுக்குதா அந்த அங்க நெறயா நிகழ்ச்சிகள்ல்லா நம்மளுக்கு பண்றாங்க அ ஆ அப்டின் நெனைக்கிறே சிஸ்டர் சிஸ்டர் எனக்கு கொஞ்ச வேலயிருக்கு நம்ம மீண்டும் பேசலா சிஸ்டர் ஆ
ஓகேடா ஓகேடா பாக்லா ஆ ஓகேடா